ஹலோ வணக்கம்
ஆஹ் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நலமா இருக்கே எப்டி போயிட்ருக்குது ஆஹ் ஆமாங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு
என்ன சாப்ட்டீங்க என்ன பண்றீங்க
ஆ நா இன்னிக்கி பிரியாணி சாப்ட்டே சாப்டுட்டு அப்டியே கொஞ்ச நேரோ வாக்கிங் போயிட்டு ஆஹ் இப்பதா மொபைல் எடுத்து பாத்துட்ருக்கே நீங்க என்ன பண்றீங்க என்ன சாப்ட்டீங்க
நாங்களு அதே பிரியாணி தா இன்னிக்கி ஞாயித்துக்கெழம இல்ல நம்ப வீ்ட்ல எப்போவு ஞாயித்துக்கெழம பிரியாணி தா
ஓ சூப்பர் சூப்பருங்க
ஆமா நீங்க என்ன நீங்களே இப்ப சமைச்சீங்களா
ஆ இன்னிக்கி ஆ எங்க வீட்ல நானு சமைப்ப ஆ எனக் பிரியாணி செய்ய தெரியு ஓரளவுக்கு பிரியாணி நல்லாதா சமைப்ப
செரி
ஆ இன்னிக்கி அம்மா சமச்சாங்க பட் ஆனா நானு ஓரளவுக்கு நல்லாதா சமைப்ப
உதவி பண்ணீங்களா அம்மாக்கு
ஆ உதவி பண்ணே காய்கறி அந்த வெங்காயோ கட் பண்றது தக்காளி கட் பண்றது சிக்கன் வாங்கிட்டு வர்றது இல்ல சிக்கன் அ க்ளீன் பண்ணி தர்றது அந்த ஒர்க்லா பண்ணுவன்னு வச்சுக்கோங்களே
ஆ சரி சரி இங்கேயு அதேதா இன்னிக்கி நாங்க வந்து ஆட்டு கறிதா எடுத்திருந்தோ அந்த பிரியானி தா செஞ்சோ ஆமா கோழிக்கறியு எடுத் எடுத்துட்டு வந்து அத வந்து கொழம்பு மாறி வச்சு அப்றோ கொஞ்சோ பொரிச்சு வெங்காயோ பச்சடிலா வெச்சு வேல ஜாஸ்தியாயிடுச்சு இன்னிக்கி அதனாலதா எல்லா முடிச்சுட்டு செரி உங்குளுக்கு கால் பண்லானு பண்ண அது பிரியாணி வந்து இன்னிக்கி நா வி வித்தியாசமா ஒண்ணு ட்ரை பண்ண இப்ப எல்லா சமைக்கிறாங்கல அந்த பச்ச கலர்லலா செய்றாங்கல எதோ ஒரு ஹோட்டல்ல கெடைக்குதுனு சொல்லி அந்த மாரி முயற்சி பண்லானு பண்ண அது ரொம்ப நல்லா வந்தது சரி அதா உங்ககிட்ட சொன்னா நீங்களு அம்மாட்ட சொல்லுவீங்கல அதுக்கு தா பண்ண ம் நீங்க உங்க வீட்ல எப்டி செஞ்சாங்க
எங்க வீட்ல எப்போவு போல தா நம்ம நார்மலா பிரியாணி செய்ற மாரி இஞ்சி பூண்டு போட்டு ஸ்பைசஸ் போட்டு அப்டியே ஆ மொளகாத்தூளு மசாலாஸ் போட்டு நம்ம
இது வந்து நம்ப து அந்த பக்கோ ஏதோ ஒரு ஊர்ல செய்ற பிரியாணி அது பச்சை கலர் பிரியாணினு இணையதளத்திலயு பாத்திருக்கே அப்றோ தொலைக்காட்சியில அன்னக்கி ஏதோ ஒரு நிகழ்ச்சில பாத்தே அதுலதா சொல்லிக் குடுத்தாங்க சரி அந்த மாறி நம்ப முயற்சி பண்லான்னு தா பண்ண அது வந்து இந்த சீரக சம்பா அரிசி இருக்குல்ல
ஆமா
ஆ அதுல செஞ்சே நானு அந்த நம்ப எப்பவும் செய்ற பிரியாணி அரிசில செய்யாம சீரக சம்பால செஞ்சே அதுக்கு வந்து அந்த என்னது‌ பச்ச மிளகா புதினா கொத்தமல்லி எல்லா இருக்குல்ல அதெல்லா அரை ச்சி நம்ப வச்சிக்கணு அப்ப அது பச்சை கலர்ல வருது அப்றோ நம்ப அந்த வெங்காயோ தக் காளி எல்லா வதக்குறப்போ இத போட்டு வதக்கிட்டு அப்றோ இஞ்சி பூண்டு தயிரு எல்லா போட்டு அதுலயே வந் து நம்ப ஆட்டுக்கறிய மொதல்லயே விசில் விட்டு எடுத்து வச்சுக்கணு அதையு போட்டு அது நல்லா கருப்பு கலர்ல சுருண்டு வருது அந்த டைம்ல நம்ப தண்ணி ஊத்தி அரிசிய போட்டு கொதிக்க வச்சு பண்ணுனா நல்ல ஒரு மாறி பச் ச கலர்லா இல்லாம ஒரு மாறி காவி கலர்ல இல்லாம அப்டி வந்துருக்கு நல்லா ருசியா இருந்தது வித்தியாசமா இருந்தது வீட்லயு எல்லாருக்கும் ரொம்ப புடிச்சது ம்
ஆனா அந்த புதினா சொன்னீங்கல்ல புதினா கொத்தமல்லி போட்டு இது பண்ணுவீங்கல்ல.
ஆமா
அது ரொம்ப அந்த ஸ்மெல் வராதா அந்த புதினா ரொம்ப ஒரு மாறி ஓவரா இருக்காதா
இல்ல இல்ல அத்தா அளவோட போடணும் ஒரு கை தா போடணும் ஒரு கை புதினா ஒரு கை கொத்தமல்லி பச்ச மொளகா மட்டு நா வந்து இதுவே நம்ப மொளகா தூளே போடல வெறும் பச்ச மொளகாயே போட்டதுனால நம்ப ஊர்ல இங்க கொஞ்சோ கார ம் அவ்வளோவா இல்ல இல்ல பச்ச மொளகா அது ஒரு மாறி ஆ லைட் கலர்ல தா இருக்கு பச்சையா அந்த டார்க் கலர்ல இருந்தா தா நல்லா காரமா இருக்கும் அது லைட் கலர்ல இருக்கறதுனால நா ஒரு எட்டு பச்சை மிளகா கிட்ட போட்டு அரைச்சே அது மட்டுந்தா நா போட்டு பண்ணே நா மிளகாத்தூளே போடல அதனால அது ஒரு மாறி ப்ரௌன் கலர்ல பச்ச கலர்ல ஒரு மாறி வந்தது அந்த அரிசியு நல்லா பாக்குறதுக்கு ஒத்த ஒத்தயா நல்லா வெந்து ரொம்ப நல்லா இருந்தது கறியு நல்லா பஞ்சு மாரி வெந்துருச்சு உம் என்ன ரொம்ப வித்தியாசமா இருக்கு நம்ப வெளிய கடைங்கள்ல சாப் சாப்புற மார்ருக்கே உணவகத்துல எல்லா போய் சாப்டற மாரி இருக்கேன் சொன்னாங்க வீட்ல எல்லாருக்கு ரொம்ப புடிச்சிது ஆமா இந்த மாரி நீங்க கண்டிப்பா அடுத்த வார முயற்சி பண்ணி பாருங்க
ஆ கண்டிப்பா கண்டிப்பா முயற்சி பண்றே எனக்கு எனக்கு வந்து கோழிக்கறியோட ஆட்டுக்கறி பிரியாணி சூப்பரா இருக்கு மட்டன்ல செய்யற பிரியாணி வந்து டி
ஆமா நா ஆமா உங்க வீட்ல சிக்கன் பிரியாணி செஞ்சாங்களா இன்னிக்கி
ஆ எங்க கிட்ட இன்னிக்கி சிக்கன் பிரியாணி செஞ்சோ
ஆ அது வந்து அந்த செகப்பு கலர்ல இருக்குல்ல நம்ம வெங்காயம் தக்காளி எல்லா போட்டு வதக்கி மொளகாத்தூள் போட்டு அப்டி பண்றது இல்லையா ஆ இன்னொன்னு ஒரு க ஒண்ணு இருக்கு அதையு நானு தொலைக்காட்சியில தா பாத்தேன் ஒரு நிகழ்ச்சியில அது வந்து நம்ம அப்டியே அந்த அரிசிய வந்து வடிச்சு எடுத்து வெச்சுக்கணு ஒரு அர வேக்காடு வேக வெச்சு எடுத்து வெச்சுட்டு நாம்ப வந்து இந்த மசாலா வகையெல்லா போட்றோல்ல கறி மசாலல்லா போடுறோல்ல அதுக்கு மேல வந்து இந்த அரிசி நம்ம வடிச்ச சாதத்த போட்டு அப்டியே மூடி போட்டு தம் போட்டு வெக்கிறது அது வந்து அந்த பக்கோ ஏதோ ஒரு தெலுங்கு ஊர்ல செய்றது அது வந்து அதுவு இன்னு ரொம்ப வித்தியாசமா இருக் குன் சொன்னாங்க அத நா அடுத்த வார தா முயற்சி பண்ணி பாக்கலான்ட்ருக்கே
ஓ ஓகே ஓகே ஓகேங்க
ஆமா அதுவு ரொம்ப வித்தியாசமா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு பிடிக்கும்ன் சொல்லி எல்லாரும் சொல்றாங்க நான் இன்னு முயற்சி பண்ணல
ம் உங்குளுக்கு கடையில சாப்ற பிரியாணி புடிக்குமா இல்ல வீட்டில செஞ்சு சாப்புட்றது பிடிக்குமா உங்குளுக்கு
நம்ப கடையில ஏதாவது சாப்ட்டு அது புடிச்சிதுன்னா அதே மாரி வந்து வீட்ல செய்ய சொல்றாங்க அதனால செரி நம்ம அத போய் இணையதளத்துல தேடி கீடி ஏதோ ஒண்ணு பண்ணி அப்டி பண்றது நீங்களு அப்டித்தானே பண்ணுவீங் க நம்ம கடைல சாப்ட்டுட்டு வீட்டுல போய் அம்மாட்ட கேட்டு அதே மாரி செய்ய சொல்லுவீங்கல்ல
ஆ கரெக்ட்டு கடைல சாப்ட்டா அந்த டேஸ்ட் புடிச்சிரு அதே மாரி நமக்கு வீட்ல செஞ்சு குடுங்க அந்த மாரி கேட்போ
ஆமா அந்த கடப்பேர நம்ம போட்டு தேட்னாலே நமக்கு கெடைச்சிருது இணையதளத்துல அதையே நம்ப அப்டியே வீட்ல முயற்சி பண்ணா கொஞ்ச அதே மாரி நமக்கு வருது அது செஞ்சு செஞ்சு பழகுனா அது வந்துருன் நெனைக்கிறே
ஆ கண்டிப்பா கண்டிப்பா
உம் வேற என்ன அம்மா நல்லா சமைப்பாங்க
அம்மா எங்க அம்மா எல்லாமே நல்லாதா சமைப்பாங்க இதுதா எதும் நா இதுவரைக்கு எதுமே புடிக்கிலின் சொன்னதில்ல புடிக்காதது எதுவு இல்லையா சோ அதனால இதுவு இதுதா பர்ட்டிகுலரா புடிக்குன் சொல்ல முடியாத் சிக்கன்ல்லா சமைப்பாங்க எல்லாமே நான்வெஜ் எல்லாமே சமைப்பாங்க நல்லா
ஆ ஆ
நல்லா சமைப்பாங்க இது இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்காதுன்ட் என்னால குறிப்பிட்டு சொல்ல முடியாதுன் வெச்
செரி செரி கோழி கறிக்கெல்லா அந்த வறுவல் மாரி செய்யறதெல்லா எப்டி செய்வா பக்கத்துல நின்னு பாத்துருக்கீங்களா
ஆ அது எப்டி பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி கொழம்பு வச்சிருவாங்க கொழம்புல போட்டு சிக்கன் வெந்ததுக்கு அப் றோ அந்த கொழம்ப வந்து அந்த கறியை தனியா எடுத்துட்டு அந்த கறியை வந்து அ ஃப்ரை பண் இது ஆயிலு மொளகா போட்டு மசாலா போட் ட்டு அத வந்து ஃப்ரை பண்ணிருவாங்க அப்பிடி இல்லன்னா தனியா வந்து சிக் கனயே வந்து அந்த சிக்கன்ல ஒரு டிஷ் சொல்லுவாங்கில்ல உம் உம் மிளகா மட்டு போ வெறும் ஆ வெறும் மொளகா மட்டு. காஞ்ச மொளகாவை மட்டும் போட்டு ஒரு டிஷ் பண்ணுவாங்க
ஆமா பொறிக்கிறது எண்ணெல
ஆ அந்த மாரி அது ஒர் நல்லா இருக் நல்லா இருக்கு அது பண்ணுவாங்க நீங்க என்ன ஸ்பெஷல் உங் உங்க நீங்க சமைக்கிறதுதல உங்குளுக்கு ஸ்பெசலல் ஆன டிஷ்னா எத சொல்லுவீங்க
அது இந்த ஆட்டுக்கறில நம்ப சூப்பு மாரி செய்வோ அது வந்து பாப்பாக்கு ரொம்ப புடிக்கு அதுக்கப்றோ கோழிக்கறில வறுவல் பண்றது நா என்ன பண்ணுவே அந்த ரொட்டி எல்லா கெடைக்குதுல்ல கடையில அந்த பிரெட்டுன்னு சொல்றாங்க இல்ல பிரெட்டு கிடைக்குதுல்ல அத வாங்கி மி சில பவுடர் மாறி பண்ணிட்டு அத வந்து நம்ப கோழி கறி மசாலா போட்டு இது பண்றோல்ல மசாலா போட்டு பெரட் பெரட்டி வைக்கிறோல்ல அதுல வந்து இந்த பிரெட்டோட துகள்கள் எல்லா இருக்குல்ல அத போட்டு பெரட்டிட்டு அத பொறிச்சோன்னா நம்ம இந்த கடையில எல்லா சாப்பிட்றோ பாருங்க இந்த பெரிய பெரிய கோழிக்கறி பொரிச்சது கெடைக்குதுல்ல ஒரு பெரிய கடையில அந்த மாறி ஒரு இதுல வரும் நமக்கு அது வந்து அப்படியே அதே மாறி வரும் அது ரொம்ப புடிக்கும் பாப்பாக்கு அதனால அத இப்ப அடிக்கடி செய்றே
சூ
வேற என்னது அப்புறோம் இது மீன் வறுவல் எப்டி செய்றாங்க அம்மா
ஆ மீனு இப்பவு அந்த மாறிதா மசாலா ஆ மசாலா வந்து கடையில வாங்காம இஞ்சி பூண்டு சொந்தமா நம்பளே அரைச்சி அது கூட வந்து மிளகாய் தூளு இல்ல மிளகா அதையு சேத்தி அரைச்சி லெமன் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்றோ உம் அப் அப்டியே மேல அப்ளை பண்ணி கொஞ்ச நேரோ அது அந்த புரிந் நல்லா அந்த காய வச்சு அதுக்கப்றோ பொரிப்பாங்க
அத அப்படியே அந்த தோச கல்லுல ஆ தோச கல்லுல போட்டு எடுத்துருவாங்கில்ல
ஆமா தோச கல்லுல போட்டு எடுத்துருவாங்க அது நல்லா இருக்கும் அதோட எனக்கு மீன் மீ மீன்ஸ் அ அ பொரிக்கிறத விட எனக்கு எப்பவுமே அந்த மீன் கொழம்புதா ரொம்ப புடிக்கும் அதோட டேஸ்ட் டே வேற லெவல்ல இருக்கும் அந்த ஒரு புளிப் புளிப்பா இருக்கும் அது ஒரு நாள் லேட்டா சாப்ட்டோன்னு வச்சுக்கோங்க வேற
ஆமா ஆமா மீன் கொழம்பு எப்பவு அடுத்த நாள் தா நல்லா இருக்கும்ன்னு சொல்லுவாங்க ருசி பி அதோட மசாலால்லா உள்ள நல்லா இறங்கி இருக்கும் அடுத்த நாள் சாப்புடும் போது புளிக் காரோ எல்லா
ஆ கரெட்டுங்க
நம்ப வீட்ல வந்து கொழம்பு நாந்தா சப்பிடுவ இவங்க ரெண்டு பேரும் வந்து வருத்த மீனு அப்பிடிதா கேப் பாங்க பொரிச்சது அதனால அவங்களுக்கு தனியா அப்டி பொரிச்சு குடுப் க்கறது அது கூட அந்த பச்சக்கலர் நம்ப ட்ரை பண்லான்னு நெனைக்கிறே முயற்சி பண்ணி பாக்கணும் அந்த கோழிக்கறில சொன்னேல்ல பண்ணன்னு அதே மசாலாவ மீனுக்கு சொல்றாங்க அதையு முயற்சி பண்ணி பாக்கணு ம் அது பச்ச மசாலானு சொல்லி ம் ம் அதையு நா பண்ணி பாத்துட்டு சொல்ற உங்களுக்கு அடுத்த வாரோ ஒரு நாள் வாங்க வீட்டுக்கு அம்மாவ கூட்டிட்டு
ம் கண்டிப்பா கண்டிப்பாங்க உங்களோட அந்த பச்சக்கலர் பிரியாணிய டேஸ்ட் பண்றதுக்குனே வரணு
ஆமா ஆமா ஆமா அது நீங்க அந்த அது எந்த இதுல வந்து தொலைக்காட்சியில வந்துச்சுன்னு நா உங்களுக்கு அனுப் பி விட்ற அதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா வரு அதே பாத்து அதே மாரி அம்மாவையு டிரை பண்ணி பாக்க சொல்லுங்க இல்லன்னா நம்ம வீட்டுக்கு வாங்க ஒரு நாள் நானு அம்மாக்கே அப்டி செஞ்சு காமிச்சேன்னா அவங்க ஈஸியா கத்துக்கலா
ஓகே ஓகேங்க கண்டிப்பா
ஆமா அப்றோ அடுத்த வாரோ நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வாங்க கண்டிப்பா
ஆ ஓகேங்க ஓகேங்க ஓகே ஆ சேரிங்க ஓகேங்க ஓகே ஆ ஆ